ஹலோ ஆஹ் வணக்கம் ப்ரோ நல்லா ஆஹ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ ஆ இல்ல ப்ரோ இனி தா ப்ரோ சாப்டனும் நீங்க சாப் அப்டியா
ஓக்கே ஓக்கே நானும் இனிமேல் தான் சாப்பன்னும்.
செரி ப்ரோ என்ன ஒர்க்கு இப்ப ஒர்க் ஏதாவது போறீங்களா
ச ஃப்ரீ டைம்ல எப்படி பண்ணிட்டு ஒரு பக்கம் போலாம்னு நீங்க ப்ரோ
சம்பாரிக்க முடியல இல்லைய இப்ப இருக்க காலகட்ட நெறைய செலவு இருக் இல்லையா
கொஞ்சோ ஒர்க் பண்ணாதான் நம்மளோட செ செலவாச்சாகும்
ஆமா நம்ம செலவு சம்பாரிக்கிறது கூட கொஞ்சோ குடும்பத்தில கொடுத்த கூட இதே இந்த மாறி நம்ம செலவுக்கு போற வர செலவு எதாச்சும் அந்த மாறி ஆகும்
ஃபுல்லா அவங்க கைக் போனா கூட ஏதோ வருது பாக்கெட் மணி ஏதோ ஒன்னு ஃப்ரண்ட்ஸ் கூட வெளிய போரோன்னா கூட எதோ ஒரு யூஸ் ஆணும் இந்த ஒரு அமௌன்ட்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ ச்சு ஆ எதுவுமே இல்லாத பண்ணாம சும்மா இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுல்ல வீட்டுல போயிட்டு வாங்க முடியாது இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா உம் ஏன்னா இப்ப எல்லா விலவாசிலா ஏறி போச்சு எல்லா எங்கோ போகுது இப்ப நாம சம்பாதிக்க சம்போஸ் எல்லா பத்தாது சொல்ல போனா
து ரொம்ப கம்மி நம்ம வாங்கறதெல்லாமே இப்ப பாத்திங்கன்னா ஒரு நாளைக்கே எவ்ளோ செலவாகுது தெரியுமா வீட்டு செலவுலேருந்து தெ ப்பண்ண செலவு மல்லிக செலவு காய்கறி செலவுன்னு சொல்லிட்டு நெறையா இருக்கு ப்ரோ ஒன்னும் பண்ண முடியல சமாளிக்க முடியல ம் இன்னும் போக போக ஹெவியா போகு
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
இன்னு போக போக ஒன்னு பண்ண முடியாது ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன ரேட் ட்டு தெரியுமா காய்கறிவெலலிர்ந்து எண்ணெயிலருந்து பெட் பெட்ரோல்லிந்து சும்மா எடுத்துக்கொங்களா பெட்ரோல்லருந்து அடிக்கடி ஏறிட்டே இருக்கு பர்னப்பே ஒண்ணுமே பண்ண முடியல அத்தியாவசியமே அது அ ரொம்ப ஹெவியா போய்ட்டு இருக்கு ம் என்ன பண்றதுன்னு தெரியில
சம்பளோ ஏறுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல
சம்பளம் மட்டு ஏற மாட்டது ப்ரோ தெர்லயேனு ஹிக் ஹீக் ஹீக் நமக்கு ஏற வேண்டியது எர்னதானே கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உம் அப்பெல்லா பாத்தீங்கன்னா பண்டை மாற்றம் முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்தது பக்கத்துல வந்து பழைய காலத்தெல்லா நமக்கு விளையற பொருள வந்து அவங்க கிட்டே கொடுத்து அவங்ககிட்ட விளையற பொருள நம்ம மாத்தி எக்ஸ்சேஞ் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோ அதனால ஒன்னு விலவாசிலா தெரில இப்பெல்லா அந்த மாரி பண்ட மாற்ற முறை கெடையாது ஏ வேஸ்க் விவாயம் அழிஞ்சுச்சு விவசாயம்லா அதுக்கு மின்னாடி எல்லா வீட்டு க்கு தேவையானந்த காய்கறி எல்லா தோட்டத்திலயே போட்டுப்பாங்க
ஆமா ஆமா உண்மதா உம்ஹும் மணி
செலவு மிச்சமாகு இந்த காய்கறி செலவுலா இப்ப வந்து யாரு இந்த மொபைல் போன் வந்துல இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அத விட்டு பசங்க எங்கயு வெளியில போகமாட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தக்கு ஒருத்த முகம் பார்த்து சிரிச்சுட்டு பேசிட்டு விளையாடுவா இப்ப மொகொங்கோட பாக்க மாட்டேங்கிறாங்க கியுயார் போறான்னுக தெரியாது கைம் கேம் விளாடுறாங்க ரொம்ப ம்ச் அந்த மாரி மாறிடுச்சு
ஆமா கரெக்ட்டுதா நீங் சொ சொன்னது தா இந்த மாரி எப்போ இந்த க்க அமௌண்ட் இந்த பணோ அப்டிங்கறது ஒன்னு வந்துச்சோ அப்போவே மனுஷன வந்து போட்டு தள்ளிடுச்சு ஆனா நீங்க சொன்ன மாரி முன்னாடியே அந்த பண்டம் மாற்று முறை இப்ப வரைக்குமே அது நடைமுறைல வெச்சுக்சோ இந்த வெலவாசி ஏறது நம்மளுக்கு பெருசா தெரியாது ஏனா நம்ம கிட்ட இருக்க பொருள அவங்ககிட்ட கொடுப்போ அவங்ககிட்ட இருக்க பொருள நம்ம வாங்கிக்குவோ அப்டிங்கபோது பெருசா தெரியாது எப்போ இந்த மொபைல் ஃபோனு இந்த காசு அப்படிலாம் ஒண்ணு வந்துச்சோ அப்பவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதே இதாயிடுச்சு முழுகிச்சு சொல்ல போனா அந்த ஒரு சிஸ்டமே நீங்க சொன்ன அந்த போவு அந்த முகம் பாத்து பேசுறது யார்டியுமே இல்ல ஒரு சின்ன பசங்கள்ந்து பெரியவங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்னா ஃபோன பாத்துக்கிட்டே என்ன பதில் சொல்றாங்கொழிஞ்சி மூஞ்ச பாத்து பேசணும் அப்டிங்கிறது ஒண்ணுமே இல்ல சொல்ல போனா
இப்பதானே யாரும் அந்த மாதிரி பேச மாட்றாங்க இந்த மாதிரி ல்லாம் கெடையாது மொபைல் ஃபோன் வந்தா எல்லாறையும் சோம்பேரி தனமா ஆயி ச்ச அதுக்கு முன்னாடியே வந்து பசங்க சின்ன கொழந்தல்லா மண்ணுல விளையாடுங்க மண்ணுல விளையாண்டாதா அந்த ஒரு அந்த ஒரு சக்தி மண் மண்ணுல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி மாறி இருக்கூ அதெல்லா இருக் இப்ப வந்து மண்ணுன்னே யாட்றது கிடையாது மண்ல விளையாட்றது கெடையாது பல நோய் வருது நெறைய பிரச்சனைகள் வருது இப்ப பாத்தீங்கன்னா இதுெல்லா இப்ப காலநிலை மாற்றோதா நெறைய வருது இப்போ இந்த மாசோ பாத்தீங்கன்னா இவ்ளோ வெயில் அடிக்குது இதுக்கு முன்னாடிலா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சது கிடையாது சஷனே மாறுது அப்டியே காலம் சு சூழ்நிலையே எல்லாமே சுத்தமாக அப்டியே ஆப்போசிட்டா மாறுது.
ஆமா உண்மதா உண்மதா அதாவது வெயில் காலத்துல வந்து வெயில் அடிக்க தவிர மழ எங்க ஊர் பக்கலாம் பாத்தினா மழ வருது வெயில் காலத்தல மழ வருது மழ காலத்தல வெயில் அடிக்
ஆமா அந்த மாரிதா மாறிடுச்சு அதுதா அதுதா எல்லா எல்லா ஏரியாவிலியு மாறிடுச்சு அது இப்ப கொஞ்சோ ஆக்சுவலா இப்ப ஏப்ரல் மே ல வந்து சரியான வெயில் இருக்கோ மே மந்த்ல வந்து சரியான வெயில் இருக்கு இப்ப மே மாசோ கானோ இப்ப ஜூன்ல அடிக்குது ஜூன் ஜூலைல இவ்ளோ வெயில் அடிக்குது
ஆம்மா ஆமா அத்தா மே மாசத்துல மழ பெஞ் இருக்கே
ஆமா மே மாசத்துல மழ அந்த மாரி இருக்கு என்ன பண்றது தெரில மனிதர்கள் மாரி மாறிட்டே இருக்க இயற்
ஆமா அத் உம் அதாவது மே மாசோ பாத் ஏனா காலையில இருந்து மதியம் வரைக்கூ வெயில் அடிக்குது மதியத்துக்கு மேல மழ வருது நைட்ல குளுருது அதாவது மூணு கிளைமேட்டு ஒரே நாள்ல வந்தா எப்டி இருக் இப்போ உடம்பு எப்டி ஏத்துக்கோ ஏத் ப்டி ஏத்துக்கும் ஒடம்பு சொல்ல போனா
அதுதா நெறைய காலநிலை மாற்றங்களால நறைய பேருக்கு ஒடம்பு செரியில்ல
ஆமா அப்டிதா ஆகுது அது வந்து ஒன்னும் பண்ண முடியாது அவ்ளோதா இதோட பழகிக்கணு அவ்வளோதா இதுக்கு மேல போய் சிஸ்டத்த மாத்த முடியாது அது மாறிடுச்சு அத மாத் த்தனத விட நாமளு அத சேந்து பழகிக்கணு அவ்வளோ தா
அவ்ளோதா நம்ம வந்து பழைய மாதிரி மார்னாதா வந்து எதாது தப்பிக்கலா இல்லனா நம்மளு சேந்து ஒரே மாரி போவுமேன் தா
ம் ம் ம் ஆரோக்கியமா இருந்தோம்னா சேரி ஓகே இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஓகே ஒடம்பு ஒத்து போகும் இந்த ஆரோக்கியம் இல்லாம எல்லாரு இந்த மொபைல் போனுகுள்ள மூழ்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பின்விளைவு பெருசா ஆரம்பி அது மாரி வரு சொல்ல போனா
இப்போ இப்ப மொபைல் போன் அடிக்டடு வந்து பெரிய அது ஒரு போதை பொருள் மாரி அது ஒரு அடிக்டடு ஆ இப்போ மொபைல் போன் இல்லாத ஒரு சில பேர்லா இருக்கவே முடியாது இனி ஒ ஒரு ரெண்டு நாளைக்கு மொபைல் போன் வாங்கிட்டா அவெ பைத்தியம் ஆய்டுவா அந்த மாரி கேசஸ்ல்லா இப்ப நெறையா இருக்கு அந்த மாரிலா அடிக்ட் ஆக கூடாது இல்லையா மொபைல் போஃனு இன்ஸ்டா ரீல்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் டிவிட்டர்ன்னு சொல்லிட்டு அதுலயே கடக்றானுங்க
கெடக்குறானுங்க ஆமா உண்ம தா அது மெயின் கா ரணம் மொபைல் ரொம்ப இதாவது காரண அந்த கொரோனா காலகட்டத்தில் தா ரொம்போ மொபைல்ங்கிறது ரொம்ப இதாச் அதுக்கு முன்னாடி வரைக்கு ஆ அதுக்கு முன்னாடி வரைக்கு மொபைல் ஃபோனோட பாதிப்பு அவ்ளோ பெருசு இல்ல யாரோ ஒரு பெரிய வீட் ஒரு வீட் இந்த மாரி தா டச் மொபைல் இருக்கு ஏ மத்தபடி பெரிய எல்லாட்டு கைட் பட்டன் ஃபோன் தா இருக்கு ஆனா அந்த கொரானா குத் அக்கப்புற பாத்தீங்கனா ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்னு எடுத்தாங்க எல்லாவீட்டிலு டச்சு ஃபோனுங்கிறது வேணுங்கு மாரி ஆயிச்சு சோ அந்த ஒரு ஃபோன் தா இருக்கு ஒரு போன் வீட்டுல எடுத்துப் போய்ருவாங்க இன்னொரு ஃபோன் வந்து கொழந்தைக்களுக்காக வாங்கனாங்க ஒன்னு ரெண்டாச்சு ரெண்டு மூணா ச்சி அப்டே பாத்தீங்கனா எல்லார் கையிலு ஒவ்வொரு ஃபோன் வந்துருச்சி இப்ப டச்சு ஃபோன் வீட்ல அஞ்சு பேருனா அஞ்சு பேருமே ஆன்ராய்டு மொபைல் வச்சிருக்காங்க அப்டிங் போது எப்புடி இருக்கு
கண்டிப்பா ப்ரோ நீங்க சொன்னது உண்ம தா நூத்துக்குநூறு உண்ம அந்த கொரான டைம்ல தா வந்து கிளாஸ் எடுக்கறே அத எடுக்காத நீ வீடியோ கால்ச்சா வீடியோ கால் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்ல வருது ஜி மீட் கால் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கு வாங்கி குடுத்தாங்க மொபைல் போன்ல இருந்து லேப்டாப் கிலர்ந்து அப்பதா அதிகரிச்சு நீங்க சொல்ற மாரி எல்லாருமே அப்பதா யூஸ் பண்ண ஆரம்பிச்டாங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்டாங்க அப் இதுவு பசங்களுக்கு நெறைய அந்த இன்ஸ்டா யூடுபுனு சொல்லி நெறைய கெட்டு போதுங்க இப்ப முன்ன மாரிலா கெடையாது ப்ரோ இப்பெல்லா எல்லா ஆமா நமக்குல்லா ஒண்ணமே தெரில நால மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணது து டுவெல்த்துக்கு அப்புற தா யூஸ் பண்ணே டுவல்த் காலேஜ் சேரும்போது தா எனக்கு மொபைல் ஃபோனே அந்த நோக்கியா டச் ஃபோன் இருக்கு ச நோக்கியா பட்டன் ஃபோன் தெரியுமா அது அப்பதா அறிமுகொ நா டுவெல்த் படிக்கும்போது தா அறிமுகொ ஆஹ் இ அப்பதா நாங்க மொபைல் ஃப் ஃபோனே பார்த்தோ இப்ப என்னன்னா இது எல் கே ஜி படிக்குறதுலந்து யூஸ் பண்ணுது எல்லா செட்டிங் போய் பாக்குது எல்லா செட்டிங் பாக்குது மீல்ஸ் பாக்குது ரீல்ஸ் பாக்குது உ வயசு லா நா மொபைல் ஃபோனே பாத் த இல்லயடா ன்ற மாரி ஆயிடுது ப்ரோ உம் ரொம்ப கொடுமையா போது நமக்கு மேல தெரியும் போல அதுக்கு நமக்கு தெரியாத விஷய எல்லா அது சொல்லுது
அதா அதா இப்ப எங்க வீட்ல பைய இருக்கா குட்டி பைய அவனே நெத்து கனெட் பண்ணி யூடியூப்க்குள்ள போய் ரீல்ஸ் பாக்குறா ஃபோன் டிவில ஆஹ் ஆமா நம்ம அந்த வயசுல என்ன பண்ணிருப்போ என்ன எங்க போய் வெளாலா
ஆஹ் எந்த மாயி ஐஸ் வாங்கலாமா பஞ்சு மிட்டாய் வாங்கலாமா மரத்தடில ஒக்காரலாமா ஆஹ் புளியாங்கா பறிக்கலாமா வேருக்கு இப்ப வந்து இவன்ங்க எந்த யூடியூப்ல எந்த பாட்டு ஓடுது என்ன சே என்ன சேனல்ல ஓடு து ஓடுது எல்லாமே தெரிஞ்வெச்சுக்குறாங்
தெரிஞ்சு வெச்சுருக்காங் ஆமா ஆமா உண்மதா எ இப்பவே இப்டின்னா இன்னு ஆ வருங்காலல்லா எப்டி இருக்குனு
வருங்கால நா வயித்துலயே ஸ்கேன் பண் ஆரம்பிசிருவா ஃபோன ஆமா போனுட தா பொறக்கொ அந்த மாதிரிதா போயிட்ருக்கு இப்ப ரொம்ப கொடுமையா போகுது கால காலம் கதிகாலமா ஆய் சுன்றாங்களே அது மாரி போய்ட் திருபி வெப்பெ
ஆமா மா
எதையும் எதையு கண்ட்ரோல்ல கொண் வர முடியாது அப்றோ
அவ்ளோதா இதுக்கு மேல அதோட தா பழகிக்கணு ஒன்னு பண்ண முடியாது நம்ம குடுத்து பழக்கிட்டோ அப்படிங்க போது என்ன பண்றது
இப்ப சாப்பிடு போதெல்லா சாப்பிடு போதெல்லா மொபைல் குடுக்குறாங்கல்ல அதெல்லா மிக தப்பு அதெல்லா குடுக்கவே கூடாது நிலா காட்டி சோறுவு ட்டுன கால போயி இப்போ மொபைல் ஃபோனு ஆப்பிள் ஃபோன் காட்டி சோறு ஊட் றாங்க என்ன சொல்றது காலமெல்லா மாறி போச்சு உம் உடுங்க பாத்துக்கலா ம் எப்படியாச்சும் பழைய மாரி கொண்டு வந்தா நல்லா இருக்கு பட் பழைய முறை வர்றதுக்கெல்லா வாய்ப்பில்ல உலக அழி ஞ்சு வந்தாத
ஆமாமா வாய் பில்ல
உம் நம்ம நெறைய இழுந்துட்டோ ப்ரோ இயற்கை விவசாயோ ஏரி குளோ குட்டை எல்லா போயிச்சு
ஆமாமா எல்லா அழிச்சுட்டோன் சொல்லா
ஆமா அழிச்சிட்டு அடிச்சிட்டோ ஆக்கிரமிப்பு அதிகோ யாரு கண்டுகிறதில்ல
ஹூம் ம் ம்
அப்புறம் மறுபடியும் இ யற்கைய தேடி போனா நல்லா இருக்கு எங்க யாரு ஆமா செ செயற்கை தா தேடுறாங்க தவிர சொகுசு தா தேடுறாங்க தவிர யாரு குனிஞ்சி ஒரு வேல செய்ணுன் பாக்க மாட் றாங்ப்பா அப்டியே போய்ட்ருக் சேரி ப்ரோ பாத்துக்கலா விடுங்க நம்மளாள முடிஞ் சத எதா பண்லா
ஆமாமா சேரி சேரி சரி ஓகே தொடர்ந்து பேசுவோ கண்டிப்பா நன்றிங் நன்றிங்க அ அ